ஹலோ
ஆ கேக்குதா
கேக்குது கேக்குது ஹலோ
ம்
ஆ சொல்லுங்க ம் எனக்கு செடி செடி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா பெட்ஸ்ல்லா எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஓ
ம் ஆ நெறையா செடி வச்சிருங்கே பெருசா ஒன்னு இல்ல பெட்ஸ்ன்னாலே எனக்கு சுத்தமா புடிக்காது
ஓ சேர் சேரி
செடி மட்டு ரொம்ப புடிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செடி வெக்கணு காய்கறி, பழோ அந்த மாதிரி சொல்லல நா
ஓ சேரி சேரி டிஃப்
ம் பூச்செடி ரொம்ப புடிக்கு ம் ம் ம் ம் வெச்சிருக்கே நெறைய காஸ் அழிக்கறது செடிக்காக தா ம் எங்க அண்ணல்லா கிண்டல் பண்ணுவா எங்க ஊர்ல வந்து மே மாசோல்லா வெயில் ரொம்ப அதிகமாருக்கு
ஆ
தமிழ்நாட்லயே நம்பர் ஒன் டிஸ்ட்ரிக்கா இருக்கு வெயில்ல
ஓ சேர் சேரி
ம் வாங்கிட்டு வந்து வெக்கிற மே மாசோ தரே அது சாக போது
ம்
ஒரு உயிர சாவாடிக்கிறயேனு சொல்லுவா ஆனா அவ சொல்ற மாதிரியே செத்து போகு
ஆஹ
ம் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே செடிங்களுக்கு ம் ம் ம் ம் உங்க வீட்ல செடில்லா இருக்கா
ஆ இருக்கு கொஞ்ச கொஞ்சோ இருக்கு எங்க அம்மாக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு ஆனா ரொம்ப வளக்க மாட்டோ அவ்ளோல்லா டைம் இருக்காது
அ எனக்கு செடினாலே ரொம்ப புடிக்கு இப்ப எங்கயாவ்து எங்கயாவ்து போறோ வெளில போறோ ஒரு வீட்ல நெறைய செடிங்க இருந்துச்சுன்னா அந்த வீட்ட நின்னு பாத்துட்டு போவ நானு ம் ம் எவ்ளோ அழகா செடிங்க வெச்சிருக்காங்க இதே நைட் டைம்னா திருட கூட செய்வே செடிங்கள்து கெள ஒட்ச்சினு போய்ட்டு வெக்கலா
ஆ
ம் அந்த மாதிரி நம்ம வீட்ல கூட நெறையா செடி இருக்கு இப்ப ஏ சைட் ல வந்து எனக்கு பூச்செடி இன்ட்ரெஸ்ட்டுனா எங்க சித் தப்பா எங்க மாமால்லா வந்து இந்த காய்கறி, பழோ அந்த மாரி செடிங்க நெறையா செடி வெச்சிருக்காங்க அவுங்க ம் ம் அப்றோ நீங்க உங்க அக்கா கூட தா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்ளா அக்கா கூட தா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்ல?
ஆமா இப்போ அவ லீவ்ல இருக்கறா இனி நாள கழிச்சு போயிருவா
ஏ அவுங்க போயிடுவான்னா டெய்லி காலேஜ் போயிட்டு வா வீட்டுக்கு வராங்களா இல்ல ஹாஸ் இன்னு ஸ்டே பண்ணிட்ருக்குறாங்களா அப்படியா ஏ உங்க சரௌண்டிங்ல என்ன காலேஜ் இல்லையா
இல்ல அ அவளுக்கு வெளி ஊருல இன்ட்ரெஸ்டு இங்க இருக்ககூடாது அந்மாரி
அப்படியா இப்ப கேட்டது உங்க வீட்ல ஓகே சொல்ருவாங்களா
ஆ ஓகே தா
பாருபா ஆ உங்க வீட்ல எதனாவு ஓகேவாருக்கோ
ஆ
அதுலா எங் வீட்ல நாட் ஓகே
இப்படிதா எ ஃப்ரெண்டு எ பக்கத்து வீட்ல உள்ள பொண்ணுக்கு அதேதா ப
ம் இப்ப டூருக்கு அனுப்புறாங்க ஹாஸ்டல்ல தங்கி காலேஜ் படிக்க விட்றாங்க எங்க வீட்ல அதெல்லா கெடையாது
ம் ம்
கு காலேஜா இந்தா கூட வீட்டு பக்கத்துல இரு டெய்லி போய்ட்டு வர காலேஜா படி ம் அந்த மாதிரி கடைசி யான ஒரு மொக்க காலேஜில தா சேத்து விட்டாங்க எனக்கு தெரியாது உண்மையாவே நா ஏன்னா அந்த பக்கோ நா போனதில்ல
ஆ ஆ
நா அந்த பக்கம் போனதுனா காஞ்சிபுரத்துல படி காலேஜ்லா இப்ப நா காஞ்சிபுரம் சைட் நா போனதில்ல அண்ணா யூனிவர்சிட்டில கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு
ம்
நா ஒரு மைண்ட்செட்ல போன காலேஜி வந்து நம்ளுக்கு பாக்க சூப்பரா இருக்கணு அப்டி ஒரு காலேஜ்லதா நாம் படிக்கணு ம் சொல்லிட்டு சிஸ்டம்ல காட்ராங்க எனக்கு காலேஜ் வேற மாதிரி இருந்துச்சு
ஆ
ம் காலேஜில ஃப்ரெண்ட்ஸ்லா வந்து இந்த ஃப்ளவர் காடனு அப்டே இந்த சி தவ்ட்டு என்ன்னமோ சூப்பரா இருந்தது டிவில எல்லா டிவில எல்லா வர மாதிரி இருந்துச்சு பேரு வேற காலேஜு பேரு வேற டிஃப்ரெண்டா இருந்துச்சா ஆனா நா காலேஜு பாத்ததில்ல
ஆ
போட்டோல பாத்தத்தா ஓகே எனக்கு இந்த காலேஜே ஓகே வீடு பக்கமா இருந்தாலு எனக்கு ஓகே தா
ஆம் புரியிது எனக்
காலேஜ் எல்லா செலக் பண்ணிட்டு வந்துட்டே ஃபஸ்ட் டே காலேஜ் போற
ம்
அந்த கா அந்த காலேஜி தாண்டி போற நா அந்த காலேஜ பாத்து சீ எப்டி இருக்குதுபாரு இந்த காலேஜினு எங் சித்தப்பாட் நா திட்டின் போறே
ஆ
அதுக்கப்புறம் பாத்தா காலேஜ தாண்டி வேற ஒரு ரோ டு வழியா அந்த காலேஜிக் கூட்டின்போது ஏ இந்த காலேஜிக் வர நம்ம எ காலேஜிக் போன் சொன்னா இந்த காலேஜ் தா மா உ காலேஜின் சொல்து அந்த காலேஜ் பாத்தா காலேஜு ஃப்ரென்ட்ல மாடு மேயிது
ஐயியோ
அந்த மாதிரி ஒரு காலேஜு ஒரே ஒரு பில்டிங் தா கட்டமா இந்த பில்டிங்குள்ளவே எல்லா டிபாட்மெண்டுருக்கு ம் அந்த மாரி இது ஒரு காலேஜ்ல படிச்சனால ஏனா இப்ப நீ போயிட்டு வரனு டெய்லி
ம் புரிது புரிது
அ ஒரு த்தெ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் அந்த காலேஜுக்கு வீட்டுக்கு
ம் ம்
ம் அந்த மாரி கிட்ட சேத்து விட்டாங்க
அப்ப வீட்ல நல்ல ஸ்ட்ரிட்டோ
ம் ஃப்ரீ எ எது எந்தெந்த விஷ்யத்துக்கு ஃப்ரீயா இருக்கணுமோ அந்த விஷ்யத்துக்கு ஃப்ரீயா இருப்பாங்க
ஆ சேரி சேரி
மத்தபடி டூர் அனுப் மாட்டாங்க
ஆ
ம் இந்த மாரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்க மாட்டாங்க இந்த மாதிரில்லா நைட் எல்லா இன்னொரு அதா வேற ஒரு எடத்துல ஸ்டே பண்ணி படிக்க கூடாது அந்த மாதிரி
ம் ம் ம்
ம் மத்தபடி ம் இப்போ நா வந்து ஸ் கூட்டி நா காலேஜ் படிக்கும்போதுலந்தே ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருக்கேன்
ம்
எனக்கெல்லா இப்போ எனக்கு எதாவது ஒன்னு தேவனா நா அம்மாட்ட மட்டுமே போயிடுவேன் என்ன ஸ்டாடிங்ல் திட்டி திட்டி பாத்தாங்க போவாத போவாத கடைக்கல்லா தனியானு
அ அ
அ அப்றோ எனக்கு இது பழக்கோந்தா எனக்கு தனியா போய் அதனால நா ஸ்கூட்டி எடுத்துப்ப நா போயிட்டே இருப்ப
ஆ
இப்ப வீட்ல மத்த பசங்க மத்தவங்கல்லா என் அக்கா பொண்ணு என் தங்கச்சிங்கல்லா போனா திட்டுவாங்க
ம்
பொம்பள பசங்க தனியா போவாதீங்க
ஆ ஆ ஆ
அந்த மாரி தெருவுல நிக்க கூடாது
ஓ அந்த மாரில்லா உண்டா இங்க எங்க அம்மாக் எங்கம்மா எப்டி சொல்னா எங் நா போ நா போகலன்னுவ நா போகலுனு சொல்வேன் எங்க அம்மா நீ போவாங்க
ம்
அப்டிதா இங்கமே டியூஷன் விட்டு எனக்கு வரும்போது எங்க ரோடு சைடு போனா இங்க ரொம்ப கொஞ்சோ இந்த எடோ மட்டு காடு மாரி இருக்கு
அ
இது கொஞ்சோ வர முடியாது அதுக்கப்றோ ஃபுல்லா மெயின் ரோடுதா முன்னாடி மெயின் ரோடு உள்ள ஏரியால வந்து கொஞ்சோ காடா இருக்கு அப்ப இங்க நெறயா எடத்துல ஷ்யூஷ் ல்லா வந்திருக்கா அப்போ போ நா சொல்லுவேன் எனக்கு பயமாருக்கு வேண்டானுவேன் நைட்டு தனியா வர சொல்லுவாங்க நான் சொல்லுவன் எனக்கு வேண்டாட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க உனக்கென்ன அவ்ளோ தைரியோ இல்லயா பொண்ணுனா எப்டி இருக்கணுனு தெரியுமானு எங்க அம்மா சொல்லுவாங்க அது இல்லாம இப்போ உன்ன அக்கானா கூட கைல ஃபோன்றுருக்கு என் கைல ஃபோன்றுருக்குது
ம் ம்
அவ ஃபோனு இல்ல என் கைல எனக்கு இன்னு வர்ல ஃபோனு நா டுவெல்த்துதானே படிப்பே
ம்
கூட வாங்கிர்வாங்க அதுக்குள்ள தனியாவா தனியாவானு என்னய சொல்லுவாங்க ஆனா இது அவ்ள
ம் ம் ம்
மேக்ஸிமம் ஏ அக்காவோட நாதா பயப்பட மாட்டே எதுக்கு அவ கொஞ்சோ போல்டு கிங் நா அப்டி இல்ல எந்த விஷயனாலு நா இப்ப பேசுறனாலு ஒடனே பேசி அப்டி அப்டி இருப்பே
ம்
இப்ப ஒரு ஸ்டேஜுல ஏத்தி வுட்டு பேச சொன்னாலு பேசுவே அந்த மாரி யார்ருக்கா அந்த மாரிலா பாக்க மாட்டே அப்டி இருக்கும்போது அப்டியா ஒனக்கு பயமானு சொல்லி என்ன திட்டுவாங்க
ம் ம்
மேக்சிமம் பையே இல்லாத கொறைய எனய வச்சு தீக்குற மாரி இந்த வீட்ல
ம் ஆமா கொஞ்ச நேரோ பேசுனாலு தெரிது எனக்கு உங்கள பத்
ம் என்ன பண்ணாலு ஐயோ இப்போ ஏதாவது வெயிட்டான திங்ஸ்னா நாதா தூக்கி ட்டு வருவே என்னால முடியு என்னால தூக்க முடியு நா எப்பின்னா எங்க ஆண்டி எல்லா சொல்லுவாங்க எ தம்பி இருக்கும் போது ஏதாவது ஒரு வெயிட்டான திங்ஸ் இருந்தா நீ தூக்காத ஒன்னால முடியாது உன் தம்பி அவெ தூக்குடீன்னு சொல்லுவாங்க நா விடுவேணா நா அடம் புடிச்சிட்டு அது எப்டி அவனால முடியு நா தூக்குறேன் தூக்கிட்டு வருவே அவ்ளோ வெயிட்டையு அப்டி நா வந்து கேரக்டர்ல மட்டு எப்டினா இப்ப அவெ தூ கட்டூனு ஃபர்ஸ்டே சொல்லிருந்தாங்கனா எனக்கு ஒன்னு தெரியாது என்னால முடி முடியாதுனு சொன்னா அத நா முடுச்சு காட்டுவே அந்த மாரி
ம்
அது எப்பயு சொல்லி சொல்லி கணிப்பாவொ நீ பையனா பொறக்க வேண்டியது பொண்ணா பொறந்துட்டனு
ஜஸ்டு மிஸ் ஆய்ட்டுருக்கு ம் ஸ்கூட்டிலா ஓட்டுவிங்ளா
ம் பைக்கு ஓட்டுவே
ம அப்டியா பாருவா யார் கத்து குடுத்தது
ஆ பைக் ஓட்ட அண்ணே கத்து குடுத்தா
அ
அ ஸ்கூட்டி நானாதா கத்துக்கிட்டே
அ ஸ்கூட்டில்லா ஒருத்தர் சொல்லி குடுக்கணு இல்லவே இல்ல நம்மளே கத்துக்லா ம் ம்
பைக்கு தா கொஞ்சோ எனக்கு கீர்ல்லா கொஞ்சோ கஷ்டோ எப்டி பண்றதலா ஏ அண்ணே இப்ப சொல்லி குடுத்து எனக்கு ஓரளவுக்கு இப்ப வரு
ஆ ஓட்றீங்களா தனியா
தனியா இன்னு ஓட்ட அளவுக்கு விடல கொஞ்சோ அண்ணே கூடலா ஓட்டுவே அண்ணே பின்னாடி அந்த மாரி ஓட்டுவே
ம் அப்டியே கார் ஓட்டவு கத்துகங்க
ஆமா ஆமா இப்போ இந்த லீவு டுவெல்த் முடிச்சோனே காரோட்ட கிளாஸ்க்கு விடுவாங்க கிட்ட மூணுத்துக்கு சேத்து லைசன்ஸ் எடுக்கணு மாரி சொல்லி வச்சுருக்கே
ம் ம் ம் எடுக்குறது எடுக்குறது ஃபோர்வீலரா எடுத்தர்னு
ஆமா ஏ அக்கா எடுத்தாச்சு ஆனா அவளுக்கு ஓட்ட தெரியாது ஆனா எடுத்துட்டா
ம் எது ஃபோர் வீலர் லைசன்ஸா
ஆமா ரெண்டுமே எடுத்துட்டா ஃபோர் வீலரு எடுத்துட்டா டூ வீலரு எடுத்துடா
யாரு அக்காவா
போமா அக்கா எடுத்துட்டா
ஓட்ட தெரியாதுன் சொல்றீங்க லைசன்ஸ் மட்டு எப்டி எடுத்தாங்க
ல ப்ப எப்டி சொல்ல அவ ரொம்ப ஸ்டிஃப்ஸா இருந்து ஓட்ட மாட்டா
ம் ம் ம்
க்கு போனாளா ஃபோர் வீலருக்கு அப்டி எடுத்தா டூ வீலர் ரொம்ப ஸ்டிஃப் ஸ்டிஃப்பா ஓட்ட மாட்டா அவ வந்து ரொம்ப சின்னதா இருப்பால ஒல்லியா இருப்பா அப்போ அவளால அவ்ளோலா டி ஸ்ட்ராங்கா புடிச்சு ஓட்ட மாட்டா ஓட்டுவா ரொம்ப இல்ல கொஞ்சொ
ம்
இப்ப டபுள்ஸ்லா கூட்டு போனனா கொஞ்சொ கஷ்டோ
ம் ம் ம் ம் நம்பி நம்பி ஒக்காந்துட்டு போ முடியாது அப்டிதான
ஆனா என்ன பண்றது நா போயிதா ஆவே எ நா சொல்லுவே நா ஓட்டுவே நீங்க ஓட்டக்கூடாது மாரி மாரி சண்ட வரு நா பின்ன குடுத்தொலைவே எங்க அம்மா சொல்லுவாங்க விட்டுனு வாங்கனு ஏனா எங்க அம்மாவே சொல்லுபோதே சொல்லுவாங்க அவள ஓட்ட சொல்லுனு நெனவு சொல்லுவாங்க
ம்
அப்றோ அவளுக் கோவோ வரு
ம்
இப்பயே அப்டிதா யார் ஏதாவது தெரியாதவுங்க யாராது பாத்தாங்கனா நீயா அக்கானு எனையதா ஃபஸ்ட்டு கேப்பாங்க ஹைட் என்னோட அவ கொஞ்சோ ஹைட்டுதா இருந்தாலு நா பாக்க கொஞ்சோ பெரிய பொண்ணு மாரி தெரியு
ம் ம் இதேதா எ அக்கா பசங்களுக்கு
ஹ
அக்காவ தங்கச்சின் சொல்வாங்க தங்கச்சிய அக்கான் சொல்வாங்க ம் அவ தங்க த சின்னவ ஃபீல் பண்ணுவா என்னாங்க ஏனா அவ ஹைட்டா இருப்பா குண்டா இருப்பா
ஆ ஹ
ம் ஹைட்ல ரெண்டு பேரு ஒன்னா இருப்பானுங்க ஆனா பெரியவ வந்து சி ஒல்லியா இருப்பா
அதேதா இங்கையு
தங்கச்சி வந்து குண்டா இருப்பாளா எல்லாரு அக்காவா அக்காவான்னு கேட்டுருவாங்க மனசு கஷ்டமா இந்தம்மாவுக்கு
எனக்கு இப்டி அச்சமறியு நா என்ன தெரியுமா சொல்லுவ அடுத்த வார்த்த அயயோ எனக்குலா அச் சிங்கோ எனக்கு அசிங்கோ இல்ல நீதா சின்னதா இருக்க நா ஒன்னு ஃபீல் பண்ண வேணானு சொல்லிடுவே அப்டி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்குவே கொஞ்சொ ஆனா எனக் தோணு மனசுல எ ஐயோ நம் ம இந்த குட்டி கொஞ்சமாது ஹைட் வைக்க மாட்டாலன் தோணு
துவ
மொணங்குவா ஒரு சைடு நானா சொல்லிக்குவே வெளிய சொல் மாட் நானா சொல்லிக்வே நீங்க ஒனக்குதா அசிங்கோன் சொல்லிருவே கேட்டா
ம் அப்றோ டீல்லா குட்டிப்பீங்ளா
ஆஹ டீ டீ லவ்வர்தா எப்பயு டீ மட்டுந்தா ஆகு நானு அம்மாவு அப்டி ஃபுல்லா அப்டியே டீ அப்பட அடுப்புல வச்சுக்ட்டு ஒடனே எடுத்து குடிக்க சொனாலு குடிச்சிருவோ அவ்ளோ அவ்ளோ சூடா குடிப்போ யார்
ம் ஆத்தி பொறுமையா குடிக் கதா ஆமா நெறைய பேரு சில்லுனு குடிக்கிறாங்கல்ல எனக்கு கூட இப்போ நா கூட டீ போடும் போதே தா கலையில எல்லா வேலயு முடுச்சுட்டு டீ போடும் போதுதா ஏ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு எங்கயாது ரெடி ஆயிட்டு வரேனு போயிடுவாரு
ஆ அன்யா
டேங்க் வந்தா ஃபில்ட்ரு பண்ண போறே இங்கே நில்லுங்கனா அப்பதா தெருவில்ல போய் நின்னுட்ருப்பாரு எனக்கு கடுப்பா இருக்கு டீ வந்து சுட சுட குடிக்கணு
ஆ அதேதா எனக்கு
ஆ ஆற வச்சு குடிக்கிறதெல்லா புடிக்காது
அ
ம்
ஆற வச்சு குடிச்சதுக்கு நா சொல்லுவே ஏ அக்காட்ட ஏ சூடு பண்ணி குடினா எனக்கு இது போது அப்டின்றுவா எனக்கு
ம் அதே மாரி எனக்கு டீ சூடு பண்ணி குடிக்கற்துல்லா கூட புடிக்காது
ஆ எனக்குந்தா
போட் ம் போட்ட ஒடனே குடுச்சிர்னு அது ஒரு டேஸ்ட் ம் ம் ம்
சூடுபண்ணி குடிக்கிறதுனா எங்கேயாது நா எதாவது குளிக்க எதாவது போயிட்டன தா அதுக்கப்பறோ வந்து சூடு பண்ணி குடுச்சா உண்டு
ம் அப்பறம்
அப்புறம் டீ எத்தன மணி எப்ப வேணா தோணுதோ வீட்ல ஃபோரோ ஃபையோ க்ளாக் போல குடிப்பே புடுச் ம் நா போடுவே டீ டீ மட்டு போட தெரியு ச மை க்கே